ஹலோ ஹா கேக்குதா
ஹா கேக்குது மேடம்
ஆஹ ஓகே சார் எனக்கும் கேக்குது கேர கே
கிளியரா கேக்குது மேடம்
ஓகே என்ன பண்றீங்க
மேடம் கிளாஸ் இருக்கு மேடம்
கிளாஸா
அஹஹ ஆபீஸ்
ஆபீஸ்ல என்ன ஒர்க் பண்றீங்க
நான் பேங்க்ல வேலை செய்ற நான் பேங்கு வேலை
பேங்க் ஆஃபீஸ்ரா
டேய் இங்க ஆட்டோவுக்கு இடம் இல்லை
இது என்ன லஞ்ச் டைமா இது
இல்லை மேடம் நேத்து வாக்கிங் பிரகாரம் பாத்துங்க கொஞ்சம் கேட்டு
ஓகே ஓகே சைடு இன்கமா சைடு இன்கம்கா இது செரி செரி எக்கோ எக்கோ அடிக்குது நீங்க பேசுறது
ஆஹா சரிங் இங்க லோக்கஸ் மேடம் ஆஹா கொஞ்சம் கிளியரா கேட்டுக்குனும் கொஞ்ச கிளியரா கேக்கும் சொல்லுங்க மேடம்
இப்போங்க நீங்க பேங்கிளதானே ஒர்க் பண்றீங்க
ஆமா மேடம்
இப்போ எனக்கு ஒரு டவுட் எனக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன் சரியா ஆஹ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜிபே எல்லாமே யூஸ் பண்றேன் அந்தான் ஆனா என்னோட பேங்க் பாஸ்புக் வந்துட்டு எங்கிட்ட இல்ல மிஸ்சாயிருச்சு பதிமூணு வருஷத்துக்கு முன்னால ஒ ஓப்பன் பண்ண அக்கவுண்டது இப்ப நான் வந்து எனக்கு பாஸ்புக் வந்துட்டு எப்படி எதுன அது எடுக்கிறது நா பேங்க் தான் போனுமா இல்லனா ஆன்லைன்ல அப்லே பண்ணாலே வருமா
போற
பேங்க் த போனும் வேற ஆப்ஷன் எதுவுமே இல்லியோ ஏன்னா நான் ஒப்பன் எங்க ஊர்ல இல்ல இப்ப மேரேஜ் ஆகி வேற ஊருக்கு வந்துட்டோம் அப்ப நேர்ல போயிட்டு நா கேட்கணும் நீங்க டொனே வந் சும்மா இன அதுக்கு எதது பாக்க கூடாது
ப்ராசஸ் இருக்குங்க மேடம் பாஸ்புக் கோடு எழுதி குடுத்தா அந்த மொபைல் நம்பர்ல இது வச்சு வந்து
சேரி சேரி ரெண்டு அக்கவுண்டு வச்சிருக்கோம் ரெண்டுக் மே பேங்க் பாஸ்புக்கு காணும் இப்ப வேற மகளிர்உரிமைத் தொகையை திட்டம் போடுறாங்கல்ல பாஸ்புக் தான் கேக்குறாங்க
சேரிங்க மேம் நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க
ஹ ஆ அது யேர்கனவே ரெண்டு தடம் அப்ளை பண்ணி வர் வரவே இல்ல என்ன ரீசன்னு தெரில ஒன்னும் தெரில
ஓகே ஆதார் கார்டுமே நீங்க மொபைல் நம்பர எடுத்து செக் பண்ணுங்க இந்த மாரி ரெண்டு அக்கவுண்டு வச்சிருந்தேன் அப்பிடின்ட்டு சொல்லிப்பாருங்க அப்பிடி இல்லன்னா அ அந்த பேங்க்கோட ஆன்லைன் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்திங்கன்னா வந்துடும்
ஆஹ் அதான் ஆன்லைன்ல ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா நம்ம இப்போ என்னோட பாஸ்புர்க் தொலைஞ்சிருச்சு காணாம போச்சு திரும்ப ஏதாவது எழுதி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குமா
ட்ரை பண்ணி பாருங்க மேடம்
ஏன்னா என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு டிஎன்பி பேங்க்கு தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்கு என சார் செக் பண்ணி பார்த்தேன் ஒன்னு இன்னும் வரல
ஹம்
ல்ல அது வந் அது வேற இந்த எம் கே இது நம்ம மொபைல் ந்த நெட் பேங்கிங் இருக்குல்ல அதுல வேற பாஸ்வேர்ட்ட மறந்துட்டு திரும்ப திரும்ப போட்டு அது வேற லாக் ஆகி போச்சு அத எப்படி பர்காட் கொடுக்கனும் தெரியல ஜிபே ஆஹ ஜிபே இருக்கு ஜிபே மட்டும் தான் இருக்கு
ஆஹ அக்கௌண்ட் ந அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த பாருங்க வருதாண்டு
ஆஹ் ஜிபே அக்கௌண்ட் நம்பர் குடுத்து பார்த்தா பாஸ்புக் வருமா
அது நம்பர் வருங்க மேடம் அக்கௌண்ட் நம்பர் வரும்
அக் அஹ் அக்கௌண்ட நம்பர் ஐயப்ஃபசி கோட் எல்லாமே தெரியுது வேற எனக்கு பாஸ்புக்கோட ஃரெண்ட பேஜ் வேணும் இப்ப நம்ம எதுக்கு இப்ப எது பங்க் போற பாஸ்புக்த்தானே கேக்குறாங்க ஏன் எண்ட ஒரு ஜெராக்ஸ் கூட எதுமே இல்ல
ஹம்ஹும் அவனே ந்தா பங் அக்கோன்ட் நம்பரு ஐய்ஃஎஸ்சி கோடு ரெண்டுமே எழுதிகொடுத்தீங்கனா அ மொபைல் பிளஸ் மொபைல் நம்பர் ஆதார் கார்டு பாத்தீங்க பேங்க்ல எடுத்துக்கலாமே
ஆஹ் ஆஹ்ஹ் சரி பெங்க நெர்ல போய்தான் உம்
ம் நேர்ல போய் பாருங்க அக்கௌண்ட ஐடிகோடுமே எடுத்துருங்க இந்த மாதிரி பேங்க் பா ஒகே ஆனால் பேங்கு பாஸ் இது இன்னவரைக்கு போயிட்டு இருக்காங்க மேடம் இத்து அப்படின்னா எடுத்துக்கலாம்ல வெஹிகிள அம்மா தா பூட்டாமா போட்டு போயிட்டன் இந்த பையா காலைல்ல யாரவது எடுத்துட்டு போட்ட என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுசாவி எடுத்து வச்சுருந்தேன் இப்ப என்ட அஹ் சொல்லுங்க மேடம் முடிய ஒண்ணும் பண்ண முடிய யாரை போய் கேக்குது நான் பாக் பக்க எடுத்தேன் பக்க என்ன முடியும் யார் வந்தாலும் வண்டிய போட்டிருங்க இருவேன் யார வந்து அப்படியே வைக்காதீங்க பக்கம் தான ண்ட்டு போனீங்கன்னா பாட்டு எவனா ஒருத்தன் வண்டிய தள்ளிட்டு போயிட்டோ ஒண்ணும் பண்ண முடியாது உம் ஆமா இ பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க
சரிக்கும் சரி இப்ப பேங்க் டைமி்ங்கலாம் எப்போ இ டைமிங்க தாண்டி ஒர்க் பண்ணுவீங்களா
மேடம் நானால பத்து ஒன்பதரை மணி சொன்னா பத்தரை மணிக்கு தான் ஆபசே வருவேன் டைமங்கல்லாம் எல்ல டம் இது ரலாகில் லாகில் பவுட்டு தான் லாகின் பண்ணிப்ப இருக்காகுதா நீங்க எந்த இதான அப்படிய இதுக்க என்ன டைமிங் வ வந்துட்டு வேறாம் போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ரெண்டு பயர்ல மூணு பயல்லு தான் சரி
ஹம் ஹ்ம்ம்
எனக்கு டைமிங்கே இல்லை ந அப்போ ஒரு கஷ்டமா வறங்கட்டு ஆபீஸ் வந்தன்னா ரூம்ய இருந்தேன்
செரி
சொல்லிட்டாரு நீங்க இப்ப வேணா வந்துட்டு போய்க்கீங்க ஆனா லாகின் பண்ணி பண்ணீங்கன்னா ஓகே வேலை கரைட்டா நடந்தா சரியோ இதுதான்எங்க வேலை நீங்க மேடம் ஹலோ ஹலோ ஹலோ